அந்த
ஹலோ ம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ம் கேகுது கேகுது சொல்லுங்கோ சொல்லு கரண்டு வேற இல்ல
மறுபடியு கரண்டு போய்ட்ச்சா
கரண்டே வர்ல அப்பத்துலருந்து
ஐயோ
பத்தம்போதா இருக்கு சாஜ் இப்பயே
என்னது
பத்தொன்பது தா இருக்கு சார்ஜரு
அடிக்கடி கரண்ட் போகுது நீங்க கேக்கலயா
யாரான்ட போய் கேக்ரது வெருப்பாருகு காலேஜே கெளம்பி போய்ட்லாமான்னுருக்கு
அதுக்குதா சொல்றது காலேஜ் போங்கோ அப்டின்னு
ம்
அதுக்குதா சொல்றது காலேஜ் போங்கோ வீட்ல இருக்க கூடாதுன்னு
அதா இதுக்கப்புறோ போய்னும் போல
இதுக்குதா ஒவ்வொரு வாரமு சொல்லி ஏமாத்துறசி
இல்ல இதுக்கப்புறோ போய்டுவே ம்
நீங்க போவறதுக்குள்ளாடி போஷன்ஸே முடிச்சிருவாங்க போலருக்கே
நம்பளுக்கு என்னன்னா போன ஒனேயே எக்ஸாம் எழ்தணு
ம்
அவ்ளோதா லாஸ்டு பென்ஜி ஸ்டூடெண்ட்லா பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்டு
ஒ இன்டர்னேல்லா வைக்க மாட்டாங்களா
வெப்பாங்க இன்டர்னல் எக்ஸாம் வெப்பாங்க
இன்னு வெக்கலியா
அது வைப்பாங்க இப்பயா வெக்கிறாங்க ஜூன் ஜூலை லாஸ்ட்டு இல்ல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டு
எங்களுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ட்டாங்க
ம் அங்கல்லா நம்மளதோ இன்டர்னல் இருவதஞ்சு மார்க் வெப்பாங்க ஃபஸ்ட்டு
ம்
ஒண்ணுமே கடையாது ஃபோன வச்சுன்னு கர கர கர எதுமே கேக்க மாட்டாங்கோ ஏ எதுனால ஏ இதுலன்னுனு
ஃபோன் பா பாக்குறதுலா ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா
அதெல்லா எதுமே சொல்ல மாட்டோங் எ எங்க எல்லா என்னெல்லா த என்ன எங்க எங்க பசங்களலா டேய் எதுனா ஒரு பேப்பர்னா ஃபுல் பண்ணுங்கடா சைன் பண்ண மாட்டாங்க அத அவங்க போட்றதுதா இன்டர்னல் எங்க டிபார்ட்மெண்ட்டு
சூப்பர் காலேஜ்ன்னா அப்டிதா இருக்கணு
ஒரு நாள் வந்து பசங்க வெளியனா ஒரு நாள் பொண்ணுங்க வெளிய உக்காருவாங்க அன்னிக்கி பொண்ணுங்க உக்கார வெளிய உக்காரன்னிக்கி மட்டு லேட்டா வருவே
ஏ
எதனால லேட்டா வருவோ பொண்ணுங்க வெளிய உக்காந்துனு இருக்கு கொஞ்சோ லேட்டா வந்தா கொஞ்சோ ஜாலியா வரலா
ஓ புரியுது புரியுது
புரியுதா அ தா லேட்டா வரலா சொல்ற எங்க இருக்க
ரூம்ல
ஹாரென் சவுண்டு கேக்குது
ஆ
பைக் அ பைக் சவுண்ட், ரோட்ல இருக்கியா
ரோட்ல சவுண்ட் கேக்குது
ம், ம், ம் களம்பி போயிட்டாரா ஒடனே
ம், காலேஜ் போய்
காலேஜ்ஜா
ம்
ம், ரீல்ஸ் எல்லா பண்ணுவாரா உங் அண்ண? ரீல்ஸ்
ம்கும்
புரில
பண்ண மாட்டா
ம் விஷ்ஸ்காமுன்ற ஒரு நல்ல கேமராமேன், கேமரா சூட்
ஓ அப்டி சொல்றீங்ளா, ம்கும் பண்ண மாட்டா யாரா ஃப்ரெண்டுக்கு ஐ டியில பண்ணிருப்பா அவ டியில அப்டில்லா இல்ல
அப்டியா ம், ம், ம்
ம்
உன்னோட நானு ம் ம் ம் கரண்ட் வேற இல்லாம சார்ஜரும் இல்லாம வெறுப்பா இருக்கு
வெறுப்பா இருக்கு
எப்டே பைக் எத்துனு வன்டா ம்
ம்
ஃப்ரண்ட்டே பைக் எத்துனு வன்டா சுமதி கரெக்டா ஒரு மூணே நிமிஷோ
ஓ இனி போணுமா
ஆ கரண்ட் இல்லாம ச ஒரு ஃபோட்டோ ஒன்னு எத்துனு வரலானு போனோ சர்டு வேற ஐனு ஐனு அயன் பண்லானு பாத்தா கரண்ட் இல்லே சேரி அது அப்டே கசங்கிருக்கு என்ன பண்றதுனே புரில எனக்கு
ஒங்களுக்கு நேரமே சரியில்ல
நம்மள நேரோ சரியில்ல நம்மதா நேரத்துக்கு ஏத்த மாரி போ மாட்டோன்றோ
அதூ கரெக்டுதா ம்
நம்மதா நேரத்துக்கு ஏத்தமாரி கரெக்டா இருக்கணு ஃபீஸ் கட்டனுமா நீ இப்போ நீ அதுக்கு கிளாஸுக்கு எவ்ளோ ஆறாய்ருபாவா ஆன்லைன் கிளாஸ்லே கொஞ்சோ செக் பன்லான்டா ஆமா நானு பாரு ஹலோ
ம் சொல்லுங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க அப்பறோ ஆன்லைன் கிளாஸ்னாலே கொஞ்ச ஸ்கேம் தா ம் இப்டி இப்டினானுங்கோ ஒழுங்க கிளாஸ் எடுக்க மாட்டானுங்கோ ம் ம் ம் ம் ம் ம் திருவள்ளூர்ல இருக்குதுனு நெனக்கிறே திருவள்ளூர்ல அ நியூ ஸ்போக்கன் இங்லீஷ் சார் பறோ ஹலோ
ஆ சொல்லுங்கோ
ம் சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசோ போனா போது நல்லா பேசி கத்துக்கலா புரில தூக்கோ வர்தா
தூக்கோ வர்லியான்ன எப்ப உங்களுக்கு தூக்கோ வருமே
தூக்கோ வந்துது
ஆ
ப்டே ப்டே இந்த அப்டே ஏந்துட்ட எ கண்ணு வேற எரிது என்னானே தெர்லே பைக்ல போயிட்டு வரனா அந்த பைக் காத்லா கண்ல பட பட அப்டே ஒரு மாரியா ஆவுது
தா ஹெல்மெட் போட்ணு
பின்னாடி உக்காஞ்னுக்கு போதே ஹெல்மெட்டு போட்ணுமா
ஆமா போட்ணு
பின்னாடி உக்காந்து எல்மெட் போட்டா அப்புறோ நம்பளா எங்கதா போற்து ஹெல்மெட் எதுக் இப்போ கேட்ரிங் போறல ஹெல்மெட்டு கேட்ரிங் போனா ஹெல்மெட் நம்ம பாத்துக்குனே இருக்க முடியுமா
வண்டில போட்டு வச்சுட்டு போனு
யார்னா எத்துனு போயிட்டா
ஹெல்மெட்ட யாரு எடுத்துட்டு போறா
எத்துனு போய்டுவாங்க
ஹல்லல்லோ
உண்மயா எத்துனு போய்டுவாங்க இது பார்க்கீங் இல்ல நம்ப் எத்துனுப் நம்போ நாங்களே ரோட்லே விட்டு போய்டுவோ
ம்
பேசாப்பு கெஸ் உ நம்மளே ரோட்ல தா விட்டு போவோ ரோட்ல வெச்ட்டு அப்டியே போவோ அது யாருனா அப்டியே வந்து எத்துனு போய்ட்டா ஒண்ணுமே பன்ன முடியாதுல்ல எத்துனு போக மாட் ட்டாங்குனு வதோ ஒரு சைடு ச்செயி ஒ பத் எத்து பத்து எத்துனு போறாங் கண்டிப்பா ஒருத்துல யாருன்னா எத்துப்பாங்க புய்தா
கைய்ல மாட்டிக்யங்கோ கையில எடுத்து மாட்டிக்யங்கோ
நேத்து அப்டிதா ஒத்த எத்துன்னு வந்தனே கைல வச்சிர்நா என்னக்கா பை அவ் பைக்ல போனா எம்ட்டில சூப்ரா இருக்கு இப்ப நானே தெரிய மாட்டேது எப்படா வீடு வருமே தோணுது பஸ்ட்டுனா புல்லா பொண்ணுங்கு இருக்கு பையன் எம்ட்டில போனாலே சூப் ப்புறா இருக்கு இப்பு எத்தன்னு வர போயிகிறா அதன் நில்ட்டா அவ அங்கிந்து என்ன பாப்பா நா இங்கிருந்தே அவன பாக்க மாட்டே
ம்
அதான கொரலு குடுக்னு பெட்டி சத்த போட்டு ஃபோட்டோ மட்டுன் நித்தினு ம்
ம்
படேக்குள்ள ஒரு ரெண்டு முணு ஃபோட்டோல் ல அப்டேட் பண்ணினோன் இன்ஸ்டால ஒரு ஐடியாவா இருக்க
ரோ
நீங்க அப்டி வரீங்களா உம்
உம் உங்ளுக்கு பர்த்டே வர்துல
யாருக்க
உங்குளுக்கு தானே
ம் ம்ம் சத் அப்டேட் பண்ணிலான்னு ஒர் ஐடியால இருக்கே
ஓ சரி சரி
அதுதா என்னன் பண்ணொன் பாக்கணு ட்ரெஸ்ஸு வேற் எடுக்குணு ரெண்டு ஒரே ஒரு செட்டு எத்தினா போது எங் வீட்லியா டேய் எவ்ளோதா இது பண்றாங்ளோ உம் நா கல்ட்ரிங் போதெலம ட்ரஸ் எத்ருவே
ஓ சய் சரி
அது மட்டு வேஸ்ட்டே பண்ண மாட்டே கேட்ரிங் போத மட்டு ஏதா ஒன் எத்துன்வா ச்சொல்லி எத்துருவே ஏனா இத் இப்டியே வேஸ்ட்டாதா போவு வந்து இப்பு கூட்றது போரோன்னு வெச்சிக்கோ வெளிய போறோமா வா வரும்போது எப்டி ரைஸ் கொண் வந்துருவாங்க ரைஸ் தெரிமா சிக்கன் ரைஸ்
சிக்கன் ரைசா சிக்கன் பிரியாணியா
சிக்கன் ரைஸ்
அப்டிலா உண்டா தெரியாது
இது சிக்கன் ரைஸ் தெரியாத ஏ சின்ன சின்ன கறி மேறி ஒரு அஞ்சு சாப்பாடு அது போட்டு இது பண்ணி கொடுப்பாங்கலே
ம் தெரியாதே
அது பேர் எதவுமன சொல்லுவாங்க போல அதுவு சிக்கன் ரைஸ் தெரியாமலா இருக்காது
பிரியாணிணா தெரியு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா சிக்கன் ஃப்ரை ரைஸா
சிக்கன் ஃபரைட் ரைசுல்லா சிக்கன் ரைஸ் அதுல கறி போட்டு சாப்பாடு போட்டு மசாலா போட்டு இது பண்ணி கொடுப்போ சூப்பரா இருக்கு
ஏது சொல்றனு தெரில நீங்க சொல்ற நே வந்து என எங்க இதுல வேறயா இருக்குமா இருக்கு
ம் ம் ம் ஆனா சொல்றன்னா சென்னை டு கன்னியாகுமரி ஸ்கெட்ச் போட்டு நானா பேருனு பாத்துக்கோ
அப்டி சொல்றீங்களா
ம் ம் ம் உ
இது வந்து பாருங்கோ என்னெல்ல ஸ்பீச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு உங்க ஸாங்குவேட் அப்டின்னு சொல்லிட்டு
எனக்கு எல்லாமே புரியுது எனக்கு புரியல்ன்னு சொல்லே மாட்டேன்
ஓ அப்டி சொல்றீங்க எனக்குதா புரிலே சொல்றீங்ளோ
ம் என்னா ஒன்னு சின்ன சின்னதுதா வழக்குமா எதுவு இல்லயே நா ஏதோ நெனச்சு நான் ஏதோ அப்பறதா சொல்லு
ஒட் ஒடம்ஸ் ஒடம்பு செரியாலியா எதோ சொல்லி உட்றாத தூக்கில்லியா கைய புடி ம் ம்
எ எனது
எதோ ஒன்னு தூங்கலியோ தூக்கலியோன்னு வேது
ஒரங்கலியானு கேப்பே
ம் ம் ஒரங்கலேன்னாக்கோத் தெரியு அடுத்தென்னா தூக்கருது வேறெதோ சொல்லுவே நானு அதுக்கு பதில் சொல்லுவேன் மத்தியானத்துக்கு சாப்ட்டுக்கு எதுவோ சொல்லுவே என்னான் சொல்லு ம் ம்
இது அது வந்து கன்னியாகுமரி ஸ்லாங்கில்ல அது கேரளா ஸ்லாங்கு
ம் சிக்கன் சாப்படலயா அலோமேஸவ்ஐயோ
ம் சொல்லுங்கோ
ம் உச்சிகே சாப்டலயா
ஆ உச்சிக்கு சாப்பிடலயா
ம் உச்சிக்கு சாப்படலையா சாப்பிட்டீங்களா
ஆ
உச்சிக்கு சாப்பிட்டீங்களா
இல்ல இனிதா சாப்பிடணூ
ஏயா
டைமே ஆகலயே
பன்னெட்டு நாப்பத்த அஞ்சு எனக்கும் டைம் அவ்வளானா பசிக்குது வரும் போது ரைஸ் வாங்கினு வந்துருவோ நெனைக்கிறே மூணு ரைஸு
ம் சீக்கிரம் பசிக்குது உங்களுக்கெலா சீக்கிரம் பசிக்குதே இவுங்களுக்கெல்லா
எனக்கே தெரிய நா வந்து நம்ம அத சாப்புணுனு நினச்சாலே பசி எடுகுல
ஓ அப்டி சொல்றீங்களா
அது என்னான் தெரில ஃப்ரெண்டு என்னா சொன்னா ப்ரைஸ் சாப்பிலான்னா நீங்க செரிடா சாப்புல்லா அப்டின் நா வன்ட்டே ப்பதா பசிக்கிது
ஓ சரி சரி
ம் ம் ம் இந்த கரண்ட்டு வேற வர்லே நேத்து செட்டவுனுன்றாங்கோ நேத்து விளாயாட போயிட்டு நம்மளுக்கு தெரியல இல்லென்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு
உம்
இன்னக்கி கரண்ட்டே சுத்தமா வர்ல வெறுப்பாகுது லே
ம் உங்களுக்கு என்னைக்கிதா வெறுப்பா இல்ல
கரண்ட்டு மட்டு வந்தா நம்ம சார்ஜர் போட்டு கொஞ்நேரோ இருக்கலா கூட்டுறவு இருக்குல்ல அங்க தா கொஞ்ச நேரத் கரண்டு போட்டு அப்டியே கொஞ்ச இப்டியே வர வேண்டியது தா நல்லா முஞ்சிலல்லா கலிட்டி பொட்டு வச்சினு போயிந்தோ ம் என்ன உ உ உ என்ன பண்ணிருக்க
சும்மா இருக்கே
ம் மட்டு சொல்லிகிரியே
ஓ அப்டி சொன்னீக ப்ரெண்டு மெசேஜ் பண்ணா